ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
நா சூப்பரா இருக்கே
ம் எனக்கு ஒரு டவுட்டு
சொல்லுங்க கேளுங்க
நா வந்து
ம்
அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு
ஓகே
எனக்கு இந்த சயின்ஸ் பத்தியோ டாக்டர்ஸ் பத்தியோ அவ்ளோக் தெரியாது அத பத்தி கொஞ்ச சொல்றீங்ளா உங்களுக்கு தெரிஞ்சது
எனக்கு தெரியு நெறைய தெரியுமே அதயுபத்தி சோ இப்போ ஆ கண்டிப்பா சொல்றே உங்களுக்காக நா ஹெல்ப் பண்ணாம இருப்பனா கண்டிப்பா நா பண்றே
ம் பண்ணுங்க பண்ணுங்க
மெயின் டாக்டர்ஸ் இருக்காங்களா அவுங்கள் தா வந்துட்டு எம் பி பி எஸ் படிச்சு ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க ஓகேவா அதுல வந்து இந்த மாரி நெறையா இருக்கு அதுல ஒன்னு கார்டியாலஜிஸ்டுன் சொல்லுவாங்க கார்டியாலஜிஸ்ட் அப்டினா ஹார்ட் ஆப்ரேஷன் ஸ் இருக்கு ஹார்ட்ல பிரச்சன இருக்கிறலா கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க அதுல இருந்து கார்ட்
இதுலா படிக்க எவ்ளோ ஆகு
ம் இப்போ வந்து எ பி பி எஸ் படிக்க எவ்ளோ ஆகு அப்டினா அ ஐ மீன் இன்னக் இப்போ போ இப்பத் தேதிக்கு ஒன் க்ரோர் கிட்ட ஆய்ரு எம் பி பி எஸ் படிச்சு முடிக்க
ஆ
இதுல அப்ராட்லா போய் ட்ரை பண்ணோனா அத விட ஜாஸ்திய ஆகு நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறோல அ நீட் ட் எக்ஸாம்ல எவ்ளோ ஸ்கோரு வருதோ அப்போ அதிக எவ்ளோ ஸ்கோர் அதிகமாகுதோ அவ்ளோக்கவ் வ்ளோ ஃபீஸ் கம்மியாகு அந்த மாரி நீட் ஸ்கோர் அதிகமாச்சுனா கம்மியாகு அப்டிதா எம் பி பி எஸ் படிக்கிறது அது அதுக்கப்பறமா எம் பி பி எஸ் முடிச்சு நீங்க ஜெனரல் டாக்ட்ராய்டீங்க அப்டினா உங்க நீங்க ஸ்பெஷலிஸ்ட்டு படிக்கணுமா ஆ ஸ்பெஷலிஸ்ட்டு படிக்கணுனாலு நீங்க நீட் எக்ஸாம் எழுதனு
ஓ மறுபடியு ரெண்டாவ்து டைம்
ரெண்டாவ்து டைம் இப்ப ஃபஸ்ட்டு டைம் எழுதுறது வந்து நீட் யூ ஜி அண்ட்ரு கிராஜுவேட் அதுக்கப்பறமா நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு படிக்கிறதுக்கு எழுதுது நீட் பி ஜி போஸ்ட் கிராஜுவேட் அப்டி நம்ம எழுத வேண்டியது இருக்கு ஸோ இப்போ அவ்ளோ இது பண்ண முடியாது அப்டின் நெனைக் றவ்ங்களுக்கு வந்து நெறையா செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்கு எம் பி பிஎஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபா ஃபார்ம் டி டி ஏ பி சி டி அப்டினு ஒன்னுருக்கு அதென்ன அப்டின்னா சொல்லப்போனா அவங்களு டாக்டர்ஸ் தா பட் ஆனா அவுங் வந்து ரிசர்ச் டாக்டர் ஸ் மாரி இருப்பாங்க இப்போ நம்ம டெய்லி ஒரு டேப்லெட் சாப்பட்றமா ஒவ்வொரு டேப்லெட் பேராசிட்டமல் சாப்புடு வோ அந்த மார்லா டோலோ சாப்புடுவோ அந்த மார்லா நம் மாத்தர சாப்பட்றமா இந்த மாத்தரையல்ல யாரு கண்டுபுடிச்சிருப்பா ஃபாமாடி படிச்சவங்க தா கண்டுபுடிச்சிருப்பாங்க
ஓ அப்டி வேற அதுக் வேற படிப்பாங்ளா
ஆமா கண்டிப்பா படிப்பாங்க படிச்சு தா அவங்களால அந்த மாதிரியெல்லா கண்டுபுடிக் முடியு இது டாக்டர்ஸ் விட அதிகமா வர்ஷோ படிக்கறக்கு டாக்டர்ஸ் வந்து ஃபை பாயிண்ட் ஃபை இயர்ஸ் படிப்பாங்க அஞ்சர வர்ஷோ படிப்பாங்க ஆனா ஃபாமாடி படிக் கிறவங்க ஆறு வர்ஷோ படிப்பாங்க
ஆறு இப்போ வந்து என்னோட வயஸ் வந்து பத்தம்போது வைங்க
ம்
நா ஆறு வர்ஷோ படிச்சு இருவத்தஞ்சு வயசு அதுக்கப்பறோ கல்யா ஒரு வேலைக் போனு படிச்சதுக்கு
ம்
அதுக்கப்றோ நா இருவத்தேழு வயசுலயா நா கல்யாண் பண்ண முடியு
அதே தா ஆனா இதுக் வந்து நம்ம நீட் தேர்வுலா எழுத வேண்டா
ம்
நாம எம் பி பி எஸ் க்கு தா நம்ம நீட் எழுதனு எம் பி பி எஸ், பி டி எஸ், ஆயுர்வேதிக் இந்த மூனுதுக்குமே நீட் எழுதனு
இதுக் முன்னாடி நீங் சொன்னது
ஆ
இதுக் முன்னாடி ஒன் சொன்னீங்கல்ல அது
ஃபார்மாடியா
ஆமா
அதுக்கெல்லா நீட் எழுத வேண்டா
ஓ அப்டிங்ளா செரிங்க
இப்ப அந்த ஃபாமாடி வந்து சொல்லப்போனா ஜெனரல் டாக்டர்ஸா உங்களால கிளினிக் எல்லா வெக்க முடியு
ம்
இப்போ எப்டி தெரியுமா நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்றது இப்போ ஒரு டாக்டர்னா என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க நம்மளுக் என்னென்ன இருக்குன் சொல்லி சிம்டம்ஸ் பாப்பாங்க மாத்தர தருவாங்க மாத்தர, மருந்து தருவாங்க அதே வேலைய வந்துட்டு ஃபார்மாடி படிச்சவங்ளாலி பண்ண முடியு அவங்களு சொல்ல போன டாக்டர்ஸ் தா பட் ஆனா என்ன அவுங்க ரிசர்ச் டாக்டர்ஸ் அவ்ளோதா ரெண்டுத்துக்மே வித்தியாசோ என்ன இந்த ஃபாமாடி படிச்சவங்களால சர்ஜரிஸ்ல்லா பண்ண முடியாது ஆனா எம் பி பி எஸ் படிச்சவங்களால சர்ஜரிஸ் பண்ண முடியு அதுனால தா அது பேரு பேச்சுலர் ஆஃப் மெடிசின், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி
சேரிங்க சேரிங்க
ம் ம்
எங்க வீட்ல எங்கப்பா கூட தா இருக்கனா
ம்
அதுனால ஆகனு காஸ்மெட் க்காதுல்ல
பரவால்ல வேற ரூட் கேளுங்க நா கிளியர் பண்ணி தர உங்களுக்கு
வேற ரேட் அவுட் இருக்கு மேக்கப் பத்தி எதாது தெரியுமா
மேக்கப் பத்தி எனக்கு அந்தளவுக் தெரியாது எனக் அதுல அந்தளவுக்
தெரிஞ்சது சொல்லுங் பாக்லா
மேக்கப்ல என்ன பண்ணுவாங்க லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு லிப்ஸ்டிக்ஸ ரொம்போ புடிக்கு அது நா சொல்ல போ
இல்ல பேஸ்னு ஒண்ணு இருக்குதுங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்க
ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு ஹ் ஹ் சீரம் யூஸ் பண்ணுவாங்க
அப்புறோ
மாய்ஸ்சுரைஸர் யூஸ் பண்ணுவாங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரோக் கிரீம் இல்லாட்டினா அதுக்கப்புறோ ப்ரைம் மாரி யூஸ் பண்ணுவாங்க அப்புறோ பேஸ்க்கு ஃபவுண்டேஷன் போர்டு செட் பண்ணிட்டு கன்சீலர் பண்ணுவாங்க ஐ மீன் அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி கலர் கரெக்ட் பண்ணிடுவாங்க கலர் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேஸ்க் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்சீலர் அப்பறொ கான் ஃப்ளோர் அப்புறம் பிளஷ் ஐ மேக்கப் ஐ மேக்கப் வந்து நார்மலா பேஸ்ல பண்றதுக்கு முன்னாடி ஐ மெமெ ஐ மேக்கப்பெல்லா முடிச்சுருவாங்க ப்ரோஸ் ஃபிக்ஸ் பண்ட்டு அதுக்கப்பறமா அந்த ஐ லைக் கிட்டெல்லா கரெக்டா இது பண்ணிட்டு அதெல்லா பண்ணுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனா எனக்கு நெறயா ரீல்ஸ்ல எல்லா அதிகமா மேக்கப்தா வரு
உங்க அம்மாக்கு மேக்கப் புடிக்குமா
ஆமா எங்க அம்மாக்கு ரொம்ப புடிக்கு
அவுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அவுங்க மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்தா
அவுங்க அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க கேக்குறே
ஆ அவுங்க கொஞ்சோ நல்ல மனசு ரொம்போ கோவோ வரு அவ்ளவுதா அதுக்கு மேல என்ன இருக்கு ம் அதுக்கப்புறோ இப்போ நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு பொசிஷன் நீங்க இருக்கணு அப்டினு நெனப்பீங்கல்ல அது என்ன பொசி ஷன் என்ன பொசிஷன்
என்னதுங்க
லைஃப்ல நீங்க ஒரு பொசிஷன்ல அடையணுனு நெனப்பீங்கல்ல அது என்ன பொசிஷன்
எனக்கு ஒரு பிசினஸ் உமன் ஆகனுங்க
எதுனால உங்களுக்கு பிசினஸ்ல இவ்ளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ் ஏ
அது ஏனு சொல்லத் தெரியல எனக்கு சின்னதுலருந்து ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கறது புடிக்காது
ம்ஹூம்
அதனால எனக்கு தனியா ஒரு பிசினஸ் வெக்கணு அப்டிலா ஆச
ம்
அதனாலயே ஒரு பைத்தியோ பிசினஸ் மேல
அதுக்கப்றோ இப்போ பிசினஸ் உமன் ஆகணுன்றது ஓகே அடுத்து இப்ப நீங்க லைஃப்ல வந்துட்டு படிச்சதுக்கு அப்ப நீங்க வேலைக்கு போமாட்டீங்ளா இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க
நா பி காம் படிக்கிறே படிச்சதுக்கு வேலைக்கு போ மாட்னா நா படிச்சதுக்கு நா பண்ற ப்ரொபஷனல் கோர்ஸ்க்கு ஒரு அம்பதாயிருவா ஒரு அறுவதுருவாய்க்கு மேல கெடைச்சிதுனா வேலைக்கு போவே அது கம்மியாதா கெடச்சுதுனா போமாட்டே
போகாம் நீங்க வந்து உங்ளோட ஸ்மால் பிஸ்னஸ்யே பிக் பிஸ்னஸா பெரிய ஸ்கேலா டெவலப் பண்ணுவீங்க
அ அ சுமால் பிஸ்னஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணுவே மாஸ்டர் க்ளாஸ் ஜூவல்லரி பண்ணுவே
ம்
ம் எல்லாமே பண்ணுவே
ம் ம் ஆனா எனக்கு இந்த பிஸ்னஸ்னாலே எனக் சின்ன வய்ஸலைந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததேயில்ல எனக் ஃபுல்லா எனக் என்னருக்குன்னா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொபஷன்க்குள்ள போனு அந்த ஹாஸ்பிட்டில்ஸ்ல வேல வேல பாக்கணு எ மைண் செட் ஃபுல்ல எப்போவ்மே அதேவதுருக்கு என்னோட ஒரு எ எப்டி சொல்றது ஒரு ஃப்யூச்சரா நா என்ன எங்க வெச்சி நா என்னய பாக்கற அப்டினா ஒரு ஹாஸ்பிட்டில்ஸ்ல ஒக் பண்றததா என்னோட ஃப்யூச்சரே நா பாக்குறே அங்க போய் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம எப்டி சொல்றது ஒருத்தங் இப்ப கால்வலியில துடிச்சிட்ருக்காங்கப்டின்னா அவுங்கள நம்ம க்யூர் பண்ணி அவுங்ளோட வலில நம எடுத்துட்டு வரோல சோ அந்த பார்ட் எனக் ரொம்ப புடிக்கு கு அந்த ஒரு விஷ்யோ எனக் ரொம்ப புடிக்கு அவங்க எவ்ளோ கஷ் ஷ்டத்ல இருக்காங்ளோ அத நம்ம க்யோரு பண்றோல அந்த விஷ்ய எனக்கு ரொம்போ புடிக்கு அதுக் காசுக்காக நா பண்றன்னா இப்ப ஹெல்த் கேர் ப்ரொபஷன்ஸ்ல அதிகமாக சேல்ரி இருக்கு அதனால பண்றே நா அதலா எனக் தெரியில ஆனா ஒருத்தங்க கால்வலி கைவலி காச்சல்ல துடிக்கிறாங்க அந்த மாரில்லா அவுங்கள பாக்குமோது ஒருத்தங்க அவ்ளோ ஒரு வலிய அனுபவிச்சுட்ருப்பாங்க ஸோ அந்த வலிய நம்ம கியூர் பண்றோ அப்டின்றது ஒரு பெரிய விஷ்யோ சோ அந்த எடத்துல நா இருக்கனு ஒருத்தங்க அவ்ளோ இது பண்றாங்க அப்டினா அந்த எட்த்ல இருக்கனு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது ஸோ அதனால தா நா வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொபஷன்க்குள்ளே போகனு அப்டினு ஒரு இதுப்பட்டது எனக்கு அதனால தா அது எப்டி சொல்றது அ வேற ஒரு வேல செஞ்சு நா அறுவதாயிரூவா எழுவதாயிர்வா சம்பாரிச்சாலு எனக்கு இந்த ப்ரொஃபஷன்லந்து நா நாப்பதாயிரோ ருவா சம்பாரிச்சாலே எனக்கலா ரொம்ப சந்தோஷமாருக் ஏனா அது ஒரு மனசு திருப்தியான ஒரு விஷ்யோ சோ அதனால எனக்கு அதுல போவனோ அதுல ஒக் பண்ணோ அப்டின்றதே என்னோட மைண் செட் ஃபிக்ஸாய்ச் எடயில கூட நா யோசிச்ச வேண்டா ஹெல்த் கேர் புரொஃபஷன்ல போனா ஓவரா படிக்க னு அப்புற நா ரொம்ப ப்ரெஷர் ஆவே அதுக்கப்புறமா இன்னொருத்தவ்ங்ளோட பிரைவேட் பாட்ஸ்ல டச் பண்ண வேண்டியதுருக்கு இன்னொருத்தவ்ங்களோட கால புடிக்க வேண்டி இருக்கு அந்த மார்லா தோனு அதெல்லா நம்ம பண்ணுவோமா சில விஷ்யத்துல் நம்ம அருகறுப்புப்படுவோ அதெல்லா இருக் பட் ஆனாலு ஒருத்தவ்ங் நம்ம க்யூர் பண்ண வெக் கிறோ அப்டின்றதே ஒரு பெரிய விஷ்யோ அந்த எடத்ல நா இருக்கேன் நெனைக்குமோது உண்மயால்மே நா என்னோட இன்னர் சைல்டு வந்து உண்மையால்மே ரொம்ப என்ன நெனச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவா ஸோ அதனால இன்னும் இப்போ வரைக்கு இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனே புடிச்சு நா தாங்கிட்ருக்கே என்னதா ஒரு அ ஒரு லட்சருவா எனக் சம்பளோ கெடைக்கிற நா வேல பாத்தாலுமே இந்த வேலையில ஒரு ஐம்பதாயிருவா அ மு நம் முப்பதாயிர ரூவா ருந்தாலுமே நா அந்த வேலய சந்தோஷமா எ மனசார செய்வே அதனால எனக் படிக்கணும் அந்த மாரி சொல்றே அந்த மார் நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நா வந்து இப்போ உங்களோட ஸ்கூல் லைஃப் பத்தி கொஞ் சொல்லுங்க கே க்கறே
ஒரே நிம்ஷோ இப்ப வந்தற்றே ஏனா கொஞ்சோ அர்ஜென்ட்டா எனக்கொரு கால் வருது அந்த கால் மட்டு ஆன்சர் பண்ணோ
செரிங்க செரிங்க